ஹலோ
ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நல்லா இருக்க அப்புறோ எங்க வெள்ளர் இருக்கீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா
நாங்க இப்பதா சாப்ட்டுட்டு கொஞ்சோ வந்து ஒரு எமெர்ஜென்சி ஒருத்தவுங்க வந்து கொஞ்சோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சோ ஹாஸ் பிட்டல்ல வெச்சிருக்காங்க சொரு ஆ கொஞ்சோ முட்டில அடின்னு வைங்களே கொஞ்சோ முட்டிச்ச மாத்தணோ அப்டின்னு சொல்லியிருக்காங்க
ஓ ஆஹா எது ரோட்ல போம்போது அடிபட்டுடுச்சா
அது இல்லைங்க அவுங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க ஆ கீழே வந்து ஏதோ ம் தேங்கா மட்ட கெடந்திருக்கோ போல அது தெரியாம கூட்டில விட்டுருக்காங்க அது வழுக்கி விட்டு விழுந்துடுச்சு
ஓ அதுல விழுந்துட்டாங்களா
ம் அப்டி விழுந்துட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஆறு மாசத்துக்கு மின்னாடிதா வந்து என்னாச்சு அப்டீன்னா ஆ விழுந்து என்னாச்சு எலும்பு வந்து கொஞ்சோ கிராக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கோ ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ ரீசன்ட் அதுவுமே ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுல என்ன கோ சிக்கல் அப்டீன்னு சொன்னீங்கன்னா அவுங்க பசங்க வந்து வ ஓ ஐ டி ல ஒர்க் பண்றாங்க வைங்களே அவுங்க வந்து இன்சூரன்ஸ்ல வந்து பண்ணிருக்காங்க சோ ஆப்ரேஷனோ இந்து அந்த அந்த இன்சூரன்ஸ் பணத்துல வெச்சு ஆ பண்ணிட்டாங்க இப்ப ரீசண்ட்டா போயி அவ இவ ஒரு என்னா நேத்தா நேத்தா ஓ மறுநாள் மின்னாடி எப்போ ம் நைட்டுதா போய் விழுந்துட்டாங்க அதே கால்ல
மட்டுந்தா பிரச்சன இல்ல எப்பிடியோ இல்லையா அது கெடச்சிரோ அவுங்குளுக்கு ஆ அது இன்சூரன்ஸ் வந் து எவ்வளவுங்க கட்டினாங்க அவங்க ஏதா உங்களுக்கு ஐடியா இருக்கா ஏன்னா நானே போடணு அப்டின்னு சொல்லி யோச்சுட்டுருக்கே இது ஆமா அதா அந்த ஆயுள் இது போட்ருக்கேங்க அது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ச் சொல்றது வந்துட்டு ஒரு விபத்து நடந்தா வர மாரி தான அது
ஆஹா ஆ விபத் து நடந்தா வர்றது இவ இது இவங்க எப்டி அப்ளை பண்ணிருக்காங்க அப்டின்னா அவங்க பசங்க பு பைய வந்து இதுல வ ஒரு ஐ டி நிறுவத்துல நிறுவனத்துல வந் து வேல செஞ்சுட்டுருக்காப்புல சோ அப்டி செய்யும் போது அவனுக்கு மாரேஜ் ஆகுறதுக்கு மின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா யார் யார் க்க அவக்கு வீட்ல இருக்க அம்மா அப்பாவுக்கு வந்து அவனடுக்கு வர்ற ஆ இப்ப அவனுக்கு அஞ்சு லட்சோ இன்சூரன்ஸ் அப்டின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அதுல ஷேர் இரு சோ அப்டிங்கறப்ப நம்ம வந்து ம் நாம பண்ணிக்லா இதே மாரேஜ் ஆச்சு அப்டின்னா அவங்க அம்மா அப்பாவுக் போட முடியாது அது மனைவி இல்ல கொழந்த இருந்துச்சுன்னா கொழந்தைங்களுக்கு அப்டி மாத் திக்க முடியு சோ அந்த பையனுக்கு இன்னு மாரேஜ் ஆகல
இல்லப்பா வீ மா மாரேஜ் ஆனாலுமே அம்மா அப்பாவு அதுல வந்து சேர் சேர்ந்துதா இருப்பாங்க சே சேந் அதா ஆமா ஆமா அம்மா அப்பாவுக்கு குடுக்கலா அது ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவுங்க ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அவுங்க அம்மா க்கு வந்து ஆப்ரேஷன் ஆச்சு அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அத இது பண்ணிக்கிட்டாங்க அ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆமா அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கல்லீரல்ல அது ஏதோ கட்டி மாரி இருந்து அதுக்கு இது பண்ணி எடுத்தாங்க அவுங்க அம்மாவுக்கு இவருக்கு வந்து கல்யாணோ ஆயி கொழந்தைங்க மனைவி எல்லாருமே இருக்காங்க அதாவ்து குடும்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாரிதா அவரு சொன்னாரு அத மாரி அதாவ்து எப்டின்னா இப்ப அவங்க கூட பொறந்தவங்க வந்து அவ அவர் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வு யூஸ் ஆகாது இப்ப அவரோட ஆ அம்மா அப்பா மனைவி அப்டிங்கிற மாதிரி சொன்னாங்க ம ஒருவேள அந்த ஆப்ஷன்ல அவரு எடுத்திருப்பாரோ என்னவோ
ஆ இருக்குலா இன்னொன்னு ம்மா ஆ அந்த பையனுக்கு இன்னு கல்யாண ஆகல சோ அத்னால அம்மா அப்பாவத்தா வந்து இது பண்ணி க்கா சோ இப்ப ஆல்ரெடி ஆ அ அ அவரு கீழ விழுந்து ஒரு ஆறு மாச கூட இன்னு ஆகல சோ மறுப்டியு சூரன்ஸ் க்ளைம் பண்றது வந்து ஆ ஆகுமா ஆக முடியாதா தெர்ல இப்ப முட்டியே சேஞ்ச் பண்ணணு நம்ம முட்டிக்கி உள்ள பால் இருக் பாத்தீங்ளா அது ஒடஞ்சு
ஒடஞ்சிருச்சு ஆமா இப்பல்லா வேற வெச்சிட்றாங்ளே இப்போ சாதார்ணமா முட் டி ஜவ்வு அது தேய்மான ஆனாலே வேற பண்ணி அத வெச்சு உட்றாங்கல்ல அந்த ஆப்ரேஷனே நடக்குதுப்போ அ பரவா இல்ல ஆனா இ கொஞ்சோ பாத்து பண்ண வேண்டியது தாங்க இன்சூரன்ஸ் வந்து நானே அதா யோஸ்ச்சுட்ருக்க நம்ப அது ஒரு அனாவசிய செலவு அப்டின்னு நெனக்கிறோ ஆனா அது எ தா ஒரு இதுல வந்துட்டு நம்ப்ளுக்கு உபயோகமா தா இருக்கு சில நேரங்கள்ல அப்படிதா இவுங்க தெரிஞ்சவுங்க ஃப்ரெண்ட் அவர் ட்ரைவரு அவரு சொந்த கார் அவரு அது திருடு போயிடுச்சு அது அப்போ அவுரு வந்துட்டு இன்சூரன்ஸ் வச்சு கொஞ்சோ எப்பிடியோ க்ளைம் பண்ணாரு கொஞ்சோ இது பண்ணாரு கெடச்சிது அது சொன்ன மாரி ஏன்னா அவருக்கு வாழ்வாதாரமே அது தாங்க அந்த மாரி அது இதுவான ஒடனே கண்டே புடிக்க முடியல ஆனா அத வச்சு க்ளைம் பண்ணிக்கிட்டாங்க அவுங்க அந்த மாதிரி அதுக்கு கரெக்ட் ட்டான இதெல்லா ஆ சமர்ப்பிச்சு இப்போ இப்ப சி சி டி வி இதுவே எடுத்துட்றாங்க சி சி டி வி ல வந்தா யாரோ அ து அழகா வந்து சாவி போட்டு எடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க அவுங்க யாருன்னு பாக்க முடியில அ அந்த ஃபுட்டேஜ்ஜு அது இது எல்லாத்தையு வெச்சு அவ்ங்க மொத்தமா அதுல வந்து ஒரு காபி குடுத்துட்டு இது பண்ணிட்டாங்க க்ளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்ளே ஆ இப்ப நறைய சொல்றாங்கப்பா இப்ப நம்ப வந்து பேங்க்ல லாக்கர் வைக்கிறோல்ல அந்த ந அதுல நகைக்கி கூட நம்ப இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாமா
ஏ அத நா கேள்விப்பட்ருக்கங்க ஃபோனுக்கு அப்டிதா ஃபோன் வாங்கும் போதே வந்து கீழ போட்டு ஒடஞ்சு போச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அதா ஃபோன் வாங்குறப்பவே வந்து ப்ளஸ் ஆ ஆ இது ஃபோனு க்கான இன்சூரன்ஸ் ஃபோர் ஹண்ரட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ரட் அப்டிஞ் சொல்லி போட்ருக்கா அப்டியே டிஸ்பிளே போச்சுனாலு ஃப்ரீயா மாத்தறத்துக்காக எல்லாத்துலியுமே வந்துடுச்சு
ஆமா ஆ அது பரவால்லங்க ஓரளவு க்கு அது சில நேரங்கள்ல நமக்கு உபயோகமா இருக்கு ஆனா அந்த ஃபோன் வாங்கும்போது நம்ம யோசிக்கிறோ ஐயயோ இது திருட்டு போகுமா இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ப போடனுமா அப்டி ஆனா எல்லா அறுவதாயிரோ எழுவதாயிரோனா ஃபோன் வாங்குறாங்கல்ல காசு குடுத்து அதுக்கல்லா
ருவா ஒரு முன்னூருபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறப்ப நம்ம அத யோசிக்கிறோ
யோசிக்கிறோ அதா அது போட்டா அவுங்ளுக்கு உபயோகமாதா இருக்கு ஆமா அதவு முக்கியமா நீங்க சொல்ற மாரி ஆக்சிடென்ட்டுங்க அதுக்கு வந்து ரொம் ப முக்கியோ நெஜமா ஏனா அந்தனே அதுல எந்த ஆகு என்ன என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க என்னனு தெரியாது சில இதுல்லா வந்து ட்டு நறைய ஹாஸ்பிட்டல் இருக்கறதா குடுக்குறாங்கல்ல அது மாரி பாத்துதான நம்ப எடுக்கணு அது
ஆமா அது பாத்துதா நம்ம எடுக்கணு அதுமே இன்னொண்ணுமே வந்து எல்லா ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாமாங்கறது எனக்கு தெரியல ஆனா கொஞ்சோ மேஜரான ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலா உடனே வந்து ஒவ்வொரு கம்பெனிலயு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலயு வந்து உடனே இன்சூரன்ஸ் நம்ம க்ளைம் பண்ணாலுமே வந்து ஒரு நாளைல எல்லாமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து குடுத்துட்டோ அப்டிங்கறப்ப வந்து நம்ளுக்கு டக்குன்னு வந்து பணோ வந்துரு அவங்க நெ நெக்ஸ்டு இப்ப என்னப்ப அடுத்த என்ன நடவடி எடு எடுக்கணுமோ அந்த மாரிலா எடுத்துருவாங்க ஒவ்வொரு இதுல வந்து ஆ ஒவ்வொரு கம்பெனி பொருத்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல பொருத்து அது கொஞ்சோ மாறுபடு வைங்ள கொஞ்சோ டிலே ஆச்சுன்னா எல்லாமே இதாகு
ஆமா ஆ என்னன்னா ஒருத்தங்க இருந்தாங்கங்க நீங்க சொன்னது ஒரு கரெக்டானது அவுங்க பைய வந்து பயங்கர குண்டா இருப்பாங்க அவ வய்சுக்கு மீற்ன வெயிட்டு புரிதுங்ளா எதோ சம் ப்ரச்சன அவுனுக்கு அதனால பாவோ ரொம்ப கூட சாப்ட மாட்டா ஆனா அவ வந்து டு ஒரு பதிமூணு பதனாலு வய்சு பைய பாத்தீங்கனா அவ இருவத்தஞ்சு வய்சு பைய அந்தமாரி இருப்பா அவ்ளோ குண்டு அந்தமாரி ஆ சின்ன அது சின்ன வய்சுல இருந்து அந்தமாரி ஆய் ஆய் அப்டி ஆய்டுது அதுக்கு வந்து வய் த்துல ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொழுப்பல்லா எடுக்கறதுக்கு எதோ பண்ணாங்க அது அது வந்துட்டு ஆனா அது இன்சூரன்ஸ்லா வர்லங்க அவ்ங்ளுக்கு அது கடைக்கல அது வந்ட்டு ஆ எனா அது வந்து அவங்களோட இதுக்காக பண்ணிக்கிறது அப்டிங்கறாங் அது வந்து அவனுக்கு ஒடம்புல ப்ரச்சன கடையாது அதமாரி பண்ணிக்கிட்டா கொஞ்சோ இதுவா இருக்கு அது எதோ சொன்னாங்கங்கந்தா அது ஆப் ஆப்ரேஷன் பேரெதோ ஆ ஃபேட் லா எடுக்கறது அது அப்ப வந்துட்டு அப்புறோ கொஞ்சோ எழச்சிட்டான் வைங்ள அது அப்போ அது எதோ அ நறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா என்னான் கூட தெர்ல அத வந்து சின்னதா தெச்சு உட்டுருவாங்ளாங்க வயிறு நம்ப சாப்புற்றத அப்ப வந்துட்டு நம்ளால நறைய சாப்ட முடியாதா சாப்பற்றதே கம்மியாதா சாப்டுக்க முடியுமா ஆ சாப்பறது நறைய சாப்ட
கொஞ்சோ பண்றாங்க ஆ
ஆ உணவு குழாய்ல இல்லங்க வய்த்துல வயிறு போகுதுல்ல இப்போ நம்ம சாப் ட உடனே நம்ம நம்ம ஃபுல் சாப்பாடு சாப்ட்டோனா நம்ளுக்கு வயிறு வந்து நறஞ்சு பேர் உள்ள அப்பா நறைய சாப்ட்டே அப்டின் சொல்லுவோல்ல அது வந்து என்ன ஆய்டுனா இவுங்ளுக் கொஞ்சோ சாப்ட்ட உடனே வயிற் நறையற மாரி ஆய்டு அது ஓகேங்ளா அப்ப கொஞ்சோ சாப்ட்ட உடனே அந்த மாரி ஆய்டுச்சுனா அவுங்க நறைய சாப்ட மாட்டாங்கள்ல ஒரே இதுக்கு அப்புறோ அவுங் ஆ அவுங்களுக்கு வந்து சாப்ட்டதே கொஞ்சங்கறதுனால அந்த சத்து ஒடம்புல போயி அது செரிமானோ ஆயி ஆ கொஞ்ச நேரத்துலயே திரும்ப பசிக்க ஆரம்மிச்சிரு அவுங்க திரும்ப சாப்ட்டாலுமே கொஞ்சமாதா சாப்புடுவாங்ளா அந்த மாரியா ஆனா அதுக்கு வந்துட்டு வரலங்க நீங்க சொன்ன மாரி அதுக்கு இன்சூரன்ஸ் அவுங்ளால எடுக்க முடில ஆமா அதா சில இதுக்குதா ம்
ஆமா அது கரெக்ட் இங்க நாங்க பாத்தீங்கனா ஒரு ஒரு மாசோ இருக்கோ நாங்க வாங்கி கிட்டத்தட்ட ஒரு கார் வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துல வந்து நாங்க எங்கேயுமே கீரல்லா வட போடவே இல்ல ஆனா புது காருக்கு எப்பவுமே இன்சூரன்ஸ் இருக் கு பழையக்காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓனர் இல்ல செகண்ட் ஓனர் வெச்சு இருந்தாங்கன்னா அது ரேராத ஆனா செகேண்ட் ரெண்டாவது செகண்ட்ஸ நம்ம கார் வாங்குறப்ப செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறப்ப இன்சூரன்ஸ் மோஸ் ட்லி இருக்காது இது புதுக்கார்னால வெச்சு கீறிட்டாங்க நாங்க ஆனா வந்து வர்ஷோ வர்ஷோ இன்சூரன்ஸ் கரெக்டா கட்டிட்டு இருக்கங்காட்டி பாத்தீங்கன்னா ஒரு வாரோ கொண்டு போய் வுட்டுருந்தோ ஆனா வந்து ரெடிப் பண்ணி குடுத்துட்டாங்க இதே பழையக்கார இருந்ததுன்னா நம்மளுக்கு இருவதாயிரம் போச்சுனாலு ஒரு லட்சம் வந்து சின்ன கீரலுக்கு நம்ம வெளியில செட்டுல கொண்டி வுட்டோம்னாலு நம்ளுக்கு அது காசுதா இன்சூரன்ஸ் பண்ணோம்னா டக்குன்னு பண்ணி குடுக்குறாங்க அந்த கார்காரங்களே வந்து பண்ணி குடுத்துட்டு இத பண்ணிறாங்க நம்ம கரெக்டான பேப்பர்ஸ்சு அது எல்லாமே ஆன்லைன்லே பேப்பர் எல்லாமே ஆன்லைன்ல செண் பண்ணுங்க அத சென்டு பண்ணுங்க எல்லாமே அப்டி ஆயி போச் ச்சு இது இணையதளத்திலயே எல்லா வேலையு முடிச்சிருந்தா போச்சு
கரெக்ட் அப்ப நம்மளுக்கு ஈஸியாவு இருக்கு இல்ல நமக்கு பாதுகாப்பாவு இருக்கு நா அத உங்களுகிட்ட கேட்டுக்கணு அப் அப்டின் நா நெனைச்சே நீங்க ஆனா எனக்கு அப்பறம் சொல்லுங்களே எனக்கு
கண்டிப்பா நா கேட்டுட்டு பாத்துட்டு எதுன்னு சொல்றங்க
சொல்லுங்க சேரிங்க செரிங்க ரொம்ப சந்தோஷோ உங்களோட பேசினது ஆமா அப்பறோ கால் பண்ணுங்க ஆ